அ ஹலோ எப்டி இருக்கீங்க அண்ணா
அ நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே ஆ இந்த இன்னைக்கு வந்து இப்போ காலேஜ் வந்துட்டு காலேஜ்லயு ஸ்கூல்லயு வந்துட்டு நா என்னன்ன பண்ணேன்னு ஆ சொல்றே சொல்ல விரும்புறே நானு ஆஹ் அப்டி சொல்றே நீங்க எடுத் இப்ப நீங்க பேசுனா நா வந்துட்டு ஒன்னாவதுல இருந்து ஃபஸ்ட் யு யுகேஜியிலருந்தே சொல்லிடுறே யூகேஜி எல்கேஜி வந்துட்டு ஸ்கூல் பக்கத்துல வீட்டு பக்கத்துலயே வந்து படிச்சிட்டே அது வந்துட்டு கொண்டு போய் அப்பா தா விடுவாங்க அதுக்கடுத்து ஒன்னாவதுல இருந்து பத்தாது வரைக்கு ஒரே ஸ் கூல்லதா படிச்சே அங்க படிக்கும்போது அதா ஆஹ் ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கு அம்மா கூட நடந்து நடந்து போயிட்டு காலேஜு ஸ்கூலுக்கு போயிட்டு போயிட்டு வந்துருவே ஏனா அது ஸ்கூல் பக்கொதா அதுக்கடுத்து அம்மா வந்து ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கு நீயே தனியா போயிட்டு வந்துருடா அப்டின்னு சொன்னாங்க சரி அப்பத்துல இருந்து தா தனியா போக ஆரம்பிச்சே நா ஸ்கூலுக்கு அப்டி போயிட்டு இருக்கும் போது இந்த மாரி நெக்ஸ்ட் டைம் எங்க ஸ்கூல டென்த் வரைக்கு தா இருக்குன்னு நா சொன்னல அந்த அதனால இ லெவன்து டுவெல்த்து வந்துட்டு வேறு ஸ்கூல் மாற மாரி இருந்தது அப்போ மாறிட்டக்கப்புறமா ஆஹ் சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க அப்புறோ சைக்கிள்ல தா ஸ்கூலுக்கு போயிட்டு போயிட்டு வருவே ஆஹ் நா வந்து ஹாஸ்டல் எல்லா அந்த மா ரி கெடையாது ஏன்னா எல்லாமே வீட்டு பக்கத்துல இருக்குற மாரி தா சொல்லுவாங்க குடுப்பாங்க ஆஹ் லஞ்சு வந்துட்டு ஃபுல் ஃபுல்லா வீட்ல இருந்து கட்டிக் குடுத்துருவாங்க எப்போவாச்சுன்னா இந்த மாரி வே ஆஹ் ஆஃப் டே லீவ் போட்டு வந்துடுறா ஒடம்பு சரி இல்லன்னா சும்மா லீவு போட்டு வந்துடுறது அந்த மாரி போயிட்டு இருந்தது அப்புறோ காலேஜ் வந்துட்டு டுவெல்த்த மார்க்க பேஸ் பண்ணி தா குடுப்பாங்க அதனால டுவெல்த்துல மட்டு கொஞ்சொ நல்லா படிச்சே படிச்சுட்டு அப்டியே காலேஜ்ல சேர்ந்தே காலேஜ் வந்துட்டு இன்ஜினியரிங்கு ஆஹ் ஒரு வருஷொ ரெண்டு வருஷோ மூணு வருஷொ நாலு வருஷொ நாலு வருஷொ தள்றதுக்குள்ள ஒரு பெரிய வழியாயிடுச்சு அது ஆஹ் ஹாஸ்டல் எல்லா கெடையாது அதுவு ஆஹ் அது போறதுக்கு பஸ்சு ரெண்டு ட்ரெயின் அந்த மாரி மாறி போய் அது ரொம்ப அலச்சல் எனக்கு அப்பவு இந்த மாரி அம்மாதா சாப்பாடு கட்டி குடுப்பாங்க குடுத்துட்டு அப்டியே போயிட்டு வந்துருவோ ஆஹ் எல் கேஜி யுகேஜி வரைக்கூ வந்துட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாருமே ஞாபகோ இல்ல ஆஹ் ஆனா ஒன்னாவதுல இருந்து பத்து வரைக்கூ படிச்சவங்கள யாரயும் மற மறக்கவும் முடியாது மறக்கவும் மாட்டாங்க நெறைய பேரு ஏன்னா எப்பவுமே ஸ்கூல் வந் ஆ ஃபிரண்ட்ஸ் வந்துட்டு ஸ்கூல் தான் அப்டிங்கிற மாரி இருக்கூ என் காலேஜ விட ஸ்கூல் தான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதிகம் இப்போ வரைக்கூ அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு மெயின்டெயன் ஆகிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து இந்த காலேஜ்ல வந்துட்டு பசங்களலா வந்துட்டு எப்பவுமே எல்லாத்தையு எத கத்துக்கணும் கத்துக்கணும்ன்னே அத நோக்கியே போறாங்க அத்னால எங்க காலேஜா பொறுத்த வரைக்கூ அப்டி அத்னால ரொம்ப பேசவும் மாட்டறாங்க அந்த மாரி போயிட்டு இருக்கு ஆஹ் அதே மாரி ஹாஸ்டல்ல வந்துட்டு எங்க காலேஜ்ல ஹாஸ் டல் பசங்க தான் அதிகோ நான் வந்து டேஸ் கலருங்கிறதுனால லஞ்ச் கட்டி எடுத்துட்டு போவே லஞ்ச் கட்டி எடுத்து போம்போது அவங்க என்ன நெனைப்பாங்க ஆஹா இவன் மட்டும் டேஸ் காலரு இவன் மட்டும் வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்து வரான் இவனுக்கு நல்ல சாப்பாடு இருக் நம்ம ஹாஸ்டல்ல வந்துட்டு ஆ நல்லாவே இல்ல அப்பிடிங்கிற மாரி அவங்க நெனைப்பாங்க செரி அப்டின்னு சொல்லிட்டு இருக்கூ போது நான் வந்து லஞ் அப்போ அவுங்க வந்து அவுங்க லஞ்ச் வந்து எனக்கும் ஷேர் பண்ணுவாங்க அப்டி அந்த மாரி ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி சாப்டுவோம் ஆஹ் இந்த மாரி காலேஜ்ல வந்து கடுத்து நான் கொண்டு போற தண்ணி காலி ஆயிரு காலி ஆயிட்டு அப்பறோமா அங்க போயிட்டு தண்ணி புடிச்சு குடிக்கிறதுனால சளி வந்து அடிக்கடி எனக்கு புடிச்சிருந்தது அது வந்துட்டு எனக்கு ஏற்கனவே அந்த பிராப்ளம் இருந்தது அந்த டென்த்ல இருந்து ஆஹ் டுவெல்த் வரைக்கூ வந்துட்டு இனி தம்பி காலேஜ் போனா வயசு தகா ஆஹ் செரியாயிடும் பா அப்டின்னு சொன்னாரு ஆஹ் ஆனா திருப்பி வந்துட்டு இந்த மாரி காலேஜ் வந்ததுனால இந்த தண்ணி மாறுதனால அஹ் அந்த மாரி பிரச்சன வருது அதே மாரி நான் ஸ்கூலுக்கு வந்துட்டு காலைலயே ஏழுரைக்குதான் எந்திரிப்போ ஏழரைக்கும் எழுந்திரச்சு எட்டுரைக்கும் அங்க போயிடுவோ ஆனால் காலேஜில் வந்துட்டு காலையையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்க வேண்டியதாக இருக்குது அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்கு நான் வீட்ட விட்டு வெளில போயிடணு போலன்னா காலேஜ்க்கு டைமுக்குள்ள போ முடியாது என்னா எங்க காலேஜ் இங்க இருந்து ஒரு எம்பது அறுவது கிலோமீட்டர் கிட்ட இருக்கு அதனால இந்த மாரி ஆகுது உங்களோட இத கொஞ்சோ சொல்றீங்களா
ஆஹ் கண்டிப்பாங்க நான் வந்து பா எல்கேஜி யுகேஜி வந்து பக்கத்து இருக்கிற ஸ்கூல் கா கான்வென்ட்ல படிச்சே அதுக்கப்புறம் வந்து எலிமெண்டரி ஸ்கூல்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணுனத்துக்க அப்பறோ எனக்கு அது ரொம்ப ஜா அங்க கான்வென்ட்ல இருக்கிறத விட எனக்கு இங்க எலிமெண்டரி ஸ்கூல் ஜாயின் பண்ணதுக்கு அப்பறோ கவர்மென்ட் எலிமெண்டரி ஸ்கூல் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா நெறைய ஜாலியா விளையாடுவோ அப்ப அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிய அந்த சின்ன சின்ன ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்லாம் பாத்தீங்கன்னா அஹ் சின்ன சின்ன லாரி மாரி போ சின்ன சின்ன பொம்மைகள் எல்லா வச்சிருப்பாங்க அதைய அதைய வாங்கிட்டு போயிட்டு அம்மாட்டைந்து வீட்டுக்கு போம்போது ஸ்கூல் வீடலந்து ஸ்கூலுக்கு போம்போது ஆ காசு வாங்கிட்டு போவோ வாங்கிட்டு போயிட்டு அந்த மாரி அந்த பொம்மைகள் எல்லா வாங்கி வச்சு ஸ்கூல்லயே விளையாடுவோ ஆஹ் ஸ்கூல்ல மீன்ஸ் கிளாஸ்ஸு இப்ப டீச்சர் இன்னைக்கு வரல லீவ் அப்டின்னா நாங்கலா எ கிளாஸில உட்காந்துட்டுருப்போம அப்போ இந்த மாதிரி இருக்கூ அந்த குட்டி லாரி குட்டி கார் மாரிலா இருக்கூ அத வச்சு நாங்க ரெண்டு மூணு பசங்களா சேர்ந்து அவுங்க அவுங்களயே விளையாடிட்டு இருப்போ அது ரொம்ப மறக்க முடியத மு நல்ல ஒரு அனுபவோ அப்பறோ ஃபிஃப்த் வரைக்கூ எனக்கு அதே மாரி ஜாலிய தான் போச்சு அதுக்கப்பறோ ஃபிஃப்த் வரைக்கூ தான் அங்க வந்து ஸ்கூல் இருக்கும் அதுக்கப்பறோ சிக்ஸ்துல இருந்து இது வந்து மறுடியு கொஞ்சோ அங்கருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி ஸ்கூலுக்கு வரணு அங்கதான் சிக்ஸ்து ஜாயின் பண்ணேன் சிக்ஸ்தல இருந்து டுவெல்த் வரைக்கூ நான் அங்க தான் படிச்சே டென்த் நைன்த்து வரைக்கூ நல்லா செரி ஜாலி அஹ் ஃப்ரீயா ஃப்ரீ பீரியட் எல்லா கிடைக்கூ போது பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு இன்கேஸ் இப்போ இன்னைக்கு எங்களோட தமிழ் டீச்சர் வர்ல இங்கிலீஷ் டீச்சர் வர்ல ஆ கணக்கு டீச்சர் வர்ல அப்டின்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா நான் எங்கயே இங்கே எங்க கிளாஸ் லீடர அனுப்பிவிட்டு போய் கிளாஸ் லீட்ரு போய் பிடி மாஸ்டரு போயி்ட்டு சார் இந்த மாதிரி க எ ரெண்டு கிளாஸக்கு வந்துட்டு ஆஹ் டீச்சர் வராம இருக்காங்க அதனால் நாங்க விளையாட போலாமான்னு கேப்பாங்க கேட்டாங்கன்னா நாங்களு ஜாலியா போயிட்டு அவுங்க அவரு சார் பாப்பாரு பாத்துட்டு செரி இவங்க கிளாஸ்ல இருந்தா எல்லாரும் சத்தம் போட்டுட்டு இருப்பாங்களே செரி போய் விளையாடடும் அப்டின்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க சோ நாங்க எங்களுக்கு என்ன வேணுமோ போயி அந்த ரூம்ல போயிட்டு அத ஆ அங்க விளையாடுற இப்ப ஜாமான் வைக்கிறதுக்கூ தனியா ரூம் இருக்கூ அங்க நல்லா ஃபுட்பால் கிரிக்கெட் பேட் எல்லாம் வச்சிருப்பாங்க ஆளுக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துட்டுப் போயிட்டு, ஃபுல்லா கிரவுண்ட்ல வச்சு விளையாடு விளையாண்டு என்ஜாய் பண்ணுவோ என்ஜாய் பண்ணிட்டு ஆ ஆ அங்க உள்ளார நாங்க அதிகமா விளையாடுறது பாத்தீங்கன்னா குரூப் குரூப்பா அந்த ஒன் பிட்ச் கேட்ச்னு ஒன்னு விளையாடுவோ கிரிக்கெட்லயே எல்லாருமே பால் வச்சிருப்போம் பேட்டு இருக்கும் நாங்க வீட்ல இருந்தே பேட் எடுத்துட்டு போவோ ஏன்னா ஸ்கூல்ல குடுக்கறது ஒன்னு ஒரு பேட் இல்ல ரெண்டு பேட் தான் குடுப்பாங்க நாங்க எல்லாருமே சின்ன சின்ன பேட் வச்சிருப்போ சோ ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் எல்லா சேர்ந்துட்டு ரவுண்டா வந்துட்டு ஒன் பிச் கச்சதாவது பால் போடுவான் ஆஹ் நான் ப்ளே பண்ணும்போது வந்து பால் வந்து கீழ பிச்சாகி அவன் பிடிச்சா அவுட்டு அந்த மாரி டைரக்ட்டா போட்டு அவுட் அந்த மாரி ஒரு கேம் அது சோ வந்து அதே மாரி மூணு டைம் பால் கட்டிக்க மிஸ் பண்ண அவுட் அந்த மாரிருக்கூ அது ஃபுல்லா அதான் விளாடுவோ ஏன்னா கிரௌண்ட்ல ஒரே மேச்ச விளாண்டோம்னா அப்றம் கேர்ள்ஸ்க்கு விளட்றதுக்கு யெடமிருக்காது. அ அப்றோ ஃபுல் கிரௌண்டயும் வந்து நாங்ளே புடிச்சிட்ர மாரி ருக்கும் அதனால வந்துட்டு நாங்க என்ன பண்ணுவோனா இந்த மாரி குட்டி கு சின்ன சின்ன கேமு வாடுவோ அப்றம் கபடி வாடுவோ இப்டியே நைன்த் வரைக்கூ போச்சு. அப்றம் டென்த்து பாத்தீங்கன்னா டென்த் ந்த பப்ளிக் எக்ஸாம் காட்டி கொஞ்சோ ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த பி அப்பப்ப அப்போ அந்த பி டி பீரியடுனு கூட பாத் யெங்களுக்கு வந்து அந்த வெளயாட்ற டைமு கூட குடுக்க அந்த பீரியட வந்து ஹ எக்ஸ்ட்ரா கிளஸ்க்கு யூஸ் பண்டாங்க ச அந்த ஒன்னியர் வந்து யெங்களுக்கு அந்த ஸ்ப ஸ்போர்ட்ஸ்ங்கிறதே கெடயாது அந்த மாரிதான் ருந்துச்சு ஃபுல்லா யிப்ப இதுலா பாத்தின இப்பி அந்த இப்ப ஒருக தமிழ் டீச்சர் வந்து அவ்ங்க சிலபஸ் முடிச்ட்டாங்க அப்டின்னா அப்ப என்ன பண்ணுவோ அ டை நா நா இப்போ ஏ கணக்கு டீச்சருக்கு வந்துட்டு இது தேவப்படுது த க்ளாஸ் எக்ஸ்ட்ரா க்ளாஸ் தேவபடுது அவுங்க என்ன பண்ணுவாங்க தமிழ் டீச்சர்குட்ட சொல்லிட்டு அவுங்க அந்த கிளாஸ் எடுத்துகுவாங்க சோ பா அத்னால என்னாச்சுனா இந் பீ டீ பீர்டுகல்ல வந்து எங்ளுக்கு கடையாம இல்லாமே போய்ட்ச்சு தட் அ டன்த்ல இருந்தாலு அப்பப்போ ஒரு எடைல எடைல எதாவ்து வெள்ளாடுவோ ஆ ரெண்டு டீச்சர் மூனு டீச்சர் க்ளாஸ் டீச்சர் லீவு அப்டின்னா அ மா மூணு அவரு சும்மா உக்கான்ட்டுருக்க முடியாது நா போயி வெள்ளாடுவோ நா ஃப வீக்லி வ வார ஃபுல்லா கெடைக்கிர மாரி கெடைக்காது
ம்
அது ஒன்னுங்க அப்பறொ காலேஜு என்க் காலேஜி பாத்தீங்கன்னா ஸ்கூல்தா எங்க ஸ்கூல் ஃபுல்லா காலேஜ் மாரி எஞ்ஜாய் பண்ணோ காலேஜ் போனா அங்க வந் து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் குங் பண்ணிட்டாங்க ஸ்ட்ரிக்ட்னா எப்டின்னா ஹோ வா அதாவது வீக்லி டெஸ்ட் ற்று வைக்கிறது ஆ அவன் இருந்தாலும் நான் என்ன பண்ணிட்டேன் கிரிக்கெட் டீம்ல செலக்ட் ஆனங்காட்டிக்கு நான் ஜாலியா ம பஸ்ட் த்ரீ அவர்ஸ் கிளாஸ்ல இருப்பேன் அதுக்கப்றம் பாத்தீனா நான் மத்தியானம் சாப்டு லஞ்சுக்கு அப்றம் பாத்தீங்கன்னா நான் வெளயாட போயிருவே கிரிக்கெட் பிராக்டிஸ் போயிருவ அது ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு எனக்கு அவ்ரு அப்டியே நெறயா ஆ உள்ளரு காலேஜ்குள் மேச்ச விடுவோம் அப்றம் காலேஜுக்குள்ளயே பசங்கள்ளேயே மேச் வச்சுக்குவோம் ஃபுல்லா கிரிக்கெட் பால் தா நம்ம இன்டர்நேஷனல் மேச் யூஸ் பண்ற அதே கிரிகெட் பால தா யூஸ் பண்ணுவோம். ஆ ம் நான் ஃபாஸ்ட் பவுலரா இருந்த ஆ நறைய டிராஃபிஸ் ல்லாம் வின் பண்ணி வச்சிருந்தா அது ஒரு நல்ல மூவ்மெண்ட் ஆ அந்த அளவுக்கு எனக்கு ஆ ஸ்கூல் அளவுக்கு காலேஜ் வந்து ஆ எனக்கு வந்து இதா செட் செட்டாகல
ஆமா மா மா அதான் எனக்கும் எனக்கும் அப்டிதான் அந்த ஸ்கூல் வந்துட்டு ஸ்கூல் தான் எல்லாருக்குமே புடிக்கும். காலேஜ விட அது எல்லாருக்குமே அப்டிதான். ஏன்னா ஸ்கூல்ல வந்துட்டு அ அ பீரியட கட் அடிச்சி வெளாட்றது அந்த மாரி பேய்ட்ருக்கு ஆனா காலேஜில்ல வந்துட்டு ஸ்கூல் மாரி பண் ர நீங்க சொல்ற மாரிதா உம் உம் சரி அப்றம் அப்றமா பேசுவோமா ஆம் ஆ கண்டிப்பா ம்